எப்பிடி இருக்கீங்க ஹலோ
வணக்கம் தோழி
ஆ எப்பிடி இருக்கீங்க வணக்கம்
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்பிடி இருக்கீங்க
எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ நல்லா இருக்காங்க உங்க வீட்டுல எல்லாரு எப்டி இருக்காங்க
எல்லாருமே நல்லா இருக்காங்க சாப்ட்டீங்களா
டீங்ளா
ஆ இதுக்கப்புறந் தா நா சாப்
அப்டியா என்னஸ் ஸ்பெஷல் வீட்ல இன்னக்கி
ஓ அப்படியா சரி சரி இன்னைக்கு வெஜ்ல இங்க வந்து இன்னைக்கு வந்து து நான்வெஜ் ஃபுல்லா
ஓ இங்க வெஜ் அங்க நான்வெஜ்
உ என்ன பண்றீங்க நீங்க
நா வந்துட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கே ஒரு பிச்னஸ் பண்றே
ஓ கே படிச்சு முடிஞ்சா
ஆ படிச்சு முடிச்சிட்டே
ஆப் அப்டியா சரி சரி நா மேரிடு படிச்சு முடிச்சுட்டு மேரேஜ் பண்ணிரு மேரேஜ் பண்ணிருக்கே அதா ரீசன்டா பண்ணே
ஓகே ஓகே ஒர்க்கு
ஆ ஒர்க் பேங்க்ல வேல பாத் பாத்துட்ருந்தே இப்ப கொஞ்ச கன்சிவா இருக்கனால அத கொஞ்ச ஸ்டாப் பண்ணிருக்கே
மாசமா இருக்கீங்களா எத்தன மன்த்
செவன் மந்த் ஆகுது
கங்ராஜுலேஷன்ஸ்
ஆ தேங்க்யூ ஆ டிராவல பத் த்தி சொல்லல பேசலாமா
ஆ பேசலாமே
நீ எப்டி டிராவல் பண்றது புடிக்குமா
ரொம்ப புடிக்கு எனக்கு ட்ரெயின் தவிர மத்த எதுல டிராவல் பண்ணாலு எனக்கு செட் ஆகு எனக்கு ட்ரெயின்னா சுத்தமா செட் ஆகாது
ஏ ட்ரெயின்னா என்ன
ட்ரெயின்ல ஒரு மாரியா ஆப்போசிட் ஆப்போசிட் சைட்ல உக்காந்து போறத்துல எதிர் எதிர உக்காந்துட்டு இருக்றதுனால ஒரு மாதிரி தலலா சுத்து எந்த பக்க ட்ரெயின் போகுதுன்னே நம்மளால தெரிஞ்சு க்க முடியாது அதனால அந்த மாரி உக்காந்துட்ருப்போ அதனாலே எனக்கு பிடிக்காது
ஓ சரி சரி
உங்களுக்கு
எனக்கு டிராவல் பண்றதுனாலே புடிக்கு எதுல போனாலு டிராவல் பண்னணு அப்டின்னு தா இந்த எல்லா எடமு போறது டூர் போறது
உ உ உ
நேச்சர்லா நல்லா இருக்குல டிராவல் பண்ணும்போது அதெலா ஃபீல் பண்ணும்போது நல்லா இருக்கு
உங்களுக்கு நெறையா நா இதுல டிராவல் பண்ணிருக்கே எனக்கு இதுல போறதுனா ரொம்ப பிடிக்கு அப்டின்னாக்க நீங்க எது வந்து சொல்வீங்க
பைக்ல போறதுதா எனக்கு நல்லா புடிக்கு
ஆ எனக்கு பைக்ல போரதுனா பிடிக்கு ஆனா அது வந்து
ஆ ஒரு நாள் ஃபுல்லா முடியாது ஒரு ஸ்பாட்கு நம்ம போவோம்ல அந்த மாரி போறது நல்லா இருக்கு அதுவு ரொம்ப ஸ்னோ அந்த மாரி இந்த இப்போ இருக்க கிளைமேட்ல இப்போ இந்த மூணார் சைடுலா நம்ம சூப்பரா இருக் குல இப்பலா
ஆமா
அங்கலா போனா நல்லா இருக்கு
ஆனா நம்ம ஊர்லதா இங்க அடிக்கிற வெயில்ல எங்க சுத்
ஆமா ரொம்ப வெயிலா இருக்கு மே மாசோ மழ பெஞ்சது இப்ப வெயில் அடிக்குது
ஆ எந்த மாசோ வெயிலடிக்கணு ஏது ஒண்ணுமே புரியாம கால போயிட்டு இருக்கு அப்டே ஆமா உங்களுக்கு இந்த ஃப்ளைட்லலா போயிருக்கீங்களா
ஆமா ஒருக்கா போயிருக்கே
சேரி சேரி
நீங்க போயிருக்கீங்களா ஆ ஃபேமிலி ஃபேமிலி யாலா போனதில்ல இப்ப மேரேஜ் ஜாகி ரீசன்டா போனது
ஆமா
அது எப்டி இருக்கு அந்த ஒரு இது எப்டி இருக்கு
எங்க எனக்கு பயமாதா இருந்துது மத்தபடி நல்லா இருக்கு அப்பில்லா எனக்கு சொல்ல தெர்ல
ஓஹோ அதா அந்த போனதோட அந்த இது வந்து என் கூட சொல்லுங்க அது எப்டி இருந்துச்சு ஃபர்ஸ்ட் எப்டி போனீங்க ஆ
ஆ அது வந்து அம் ஆ ஹஸ்பண்ட்தா போட்டாங்க செரி இப்ப வந்து போணு அப்டின்னு சொல்லிட்டு எனக்கு அது ஒரு ஆச அப்டி அங்க ஒரு எடத்துக்கு அந்த மாரி எடத்துக்கு போணு அப்டின்னு அதனால சரி அங்க போலா அப்டின்னு சொல்லிட்டு போட்டோ போயிட்டு எனக்கு போகவு புடிக்கு ப்ல இதுவரைக்கு போனதே இல்ல செரி போக ஆசையா இருந்துது செரி போலா அப்டின்னு சொல்லிட்டு. ஆனா போயி அது வந்து போகும்போதுதா தெரிஞ்சுது ஐயோ அவ்ளோ பயமா இரு க்கு அப்டின்னு என்னமோ வயித் துக்குள்ள ஏதோ பண்ணுன் சொல்லுவாங்களே
ஆமா
டி பயோ இந்த ரோலர் கோஸ்ட்ல போவோ தெரியுமா அப்டி ஒரு ஃபீல் இருந்தது இதுவரைக்கு நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது இல்ல அதனால அது அப்டி பயமா இருந்துது
ஆனா ஜாலியா இருந்திருக்கு இல்லையா மொத வாட்டி நீங்க போயிருக்கீங்க ம்
டைம்னால பயமாவு இருந்துது கொஞ்ச நல்லா இருந்துது
ஓகே ம் நீங்க சமைக்கிறதுலயே உங்க வீட்ல இருக்கவங்களுக்கெல்லா எனக்கு இந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கு நீ மறுபடி மறுபடி இத செஞ்சு குடுத்தாலு நா எத்தன வாட்டி வேண்ணாலு சாப்
அப்பிடி எல்லா எது
ஹ்ஹ் ஹ் இல்ல அது நீங்க சமைச்சது இல்லயா இல்ல யாரு
இல்ல இல்ல சமைப்பே ஆனா ரொம்ப டேஸ்ட் டா அப்டில்லா நா இதுவரைக்கு சமைச்சது இல்ல அது அப்டி வராதில்ல நம்ம உம்மா அம்மாவோட கைப்பக்குவோ அப்டின்னு வராதில்ல
பட் இருந்தாலு உங்களுக்குன்னு ஒரு தனி டி
தனி டிஃப்ரெண்ட் அது யாரு டேஸ்ட்ட விரும்பிலா சாப்ட மாட்டாங்க ஏன்னா சாப்
சாப்படணுன்னு சாப்புடுவாங்களா
அப்பிடி கெடையாது இவ் இவங்கதான சமைச்சாங்க அப்ப கண்டிப்பா சாப் ட்டுதா ஆகணு
ஓ ம் ஹும் உங்களுக் கு நீங்க சமைச்சது சமைச்சதுல எனக்கே இது ரொம்ப புடிக்கு சொல்வீங்க?
கண்டிப்பா எ
இவ்ளோ ஒரு உண்மையா ஒத்துக்குறீங்க டபக்குன்னு
இல்ல இல்ல உண்மைய சொல்ல போனா நா வந்து சமைப் பேனா அப்பிடில்லா நல்லா சமைக்க அந்த மாரில்லா கெடையாது எனக்கு வந்து சொல்லப் போனா என்ன பண்ண தெரியு சப்பாத்தி, பூரி இந்த மாரி பிரேக்ஃபாஸ்ட் இருக்குல்ல அந்த மாரி உள்ள இதுதா எனக்கு செய்யத் தெரியு இந்த கறி வைக்கிறது அதெல்லாந் தெரியாது இந்த ஆனா வந்து அத எதுமே எனக்கு தெரியாது இந்த மாரி இது மட்டும்தா செய்யத் தெரியு இதெல்லா செய்யத் தெரியாது
ஓ உங்களுக்கு வந்து கறி எல்லா எதுவு சமைக்க தெரியாது வெஜ்ஜில
ஆமா ஆமா மத்தபடி இதெல்லா பண்ணுவே அதெல்லாந் தெரியாது
அப்ப இன்னக்கி யாரு உங்க வீட்ல செஞ்சது இல்ல இல்ல அப்பி இன்னக்கி உங்க வீட்ல ஃபுல்லா நான்வெஜ் சொல்றீங்க அப்ப யார் சமைச்சது இன்னக்கி
நா வந்து ஃபேமிலியாதானே இருக்கே தனியா இல்லல்ல ஹெல்ப் பண்ணுவே ஃபுல்லா போய் எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணுவே மத்தபடி ஃபுல்லா நா இருந்து பண்ண மாட்டே
சேரி சேரி எனக்குமே அதே ஒரு ஆள்தா அப்டியே என்னய பாக்குற மாரி இருக்கு உங்கள பாக்கும்போது நானுமே எதுவு சமைக்க மாட்டே ஹெல்பிங் வேண்ணா போவ கட் பண்ற து எடு எடுபுடி வேலைக்கு மட்டு என்ன வச்சுப்பாங்க வீட்ல அது ம ஆ ஆமா அதுவு கரெக்ட் ஓகே ஆ ஆஹா இல்ல இல்ல கல்யாணலா இல்ல நா சின்ன பொண்ணு எங்க வீட்ல நாந்தா
அப்பிடியா செரி செரி
எனக்கு அக்காங்கல்லா இருக்காங்க சோ அதனால
ஓ செரி செரி செரி ஆ
ம் நீங்க ஒரே பொண்ணா
ரெண்டு பொண்ணு அக்காக்கு மேரேஜ் ஆயிட்டு
நீ
ஆஹ் இல்ல இல்ல எனக்கு கிடை எனக்கு சிஸ் கிடையாது நான் தான் லாஸ்டிக்
நீங்களும் அதான் சொல்றேன்ல ஒரே மாதிரி வேவ்லென்த் ஒரே து எங்க வீட்டு நான்தான் கடைசி
அப்புடியா செரி செரி கடைசி பொண்ணா செல்லம் இருக்கும்
ஆமா ஐயோ ரொம்ப இங்க இருக்கறத அங்க தூக்கி நானே வைக்க மாட்டேன் அதனால அதுவே ஒரு செல்லமாயிடுச்சு
ங்க அக்காவா ரெண்டு ஆஹ் அப்போ போதுமே
ஆமா ஆமா அவுங்க எல்லா வேலை செஞ்சுறாங்க இப்ப கூட அவங்கள லைப்
ஆமா அவங்களுக்கு ஏதோ நல்லாவே தெரியும் இதை சமைக்கிறது அதை பண்றது ஆனா நமக்குதான் எதுவுமே தெரியாது
ஆமா எங்க வீட்டுல நா கத்துக்கிறேன்னு சொன்னாலும் இரு இரு ரெண்டு அக்கா இருக்காங்கள நீ அவசரப்படுற பண்ற நீ ஜாலியா இரு அப்படின்னு வாங்க எங்க வீட்டுல
இப்பிடி நா சொல்லி எப்பிடி நா வந்து நமக்கு ஒரு இன்ரஸ்ட் இருக்கு கத்துகனும் அப்பிடி ஒரு ஏஜில இருக்கும் ஒரு சின்ன ஏஜில தா யிருக்கு நமக்கு ஒரு நையத் டென்த் படிக்க அந்த ஏஜில தா யிருக்கே எல்லா கத்துகணும் அப்படின்னு சொல்லிட்டு போவோ அவங்க சொல்லுவாங்க யில்ல அக்காயிருகல்ல அவளே இன்னும் கல்யாணயமாகி போகல கே உனக்கு என்ன அவசரம் அப்டினு சொல்லுவாங்க ஆமா அப்டி சொல்லும் போது செரி ஓகே ஆமா அப்படினு செல்லமாயிருபோம் கடைசில நமக்கு இன்டரஸ்ட்டே க்துஅவங்க உலிபாங்க வா கத்துகலாம் வா கத்துகலாம்
ஆஹ அதேதான் எங்க வீட்டுல என்ன சொன்னாங்கன நீ எப்படியிருந்தாலும் அக்காவ கல்யாண முடிச்சுட்டுபோயிட்ட நீ தான் தனியாயிருப்ப அப்ரோம் நீயும் கிச்ன்ல ராஜயத்தே பண்ணிகோ என்ன வேணுமோ சமை யூடிப் பாத்து சம அப்பிடின்னு ப்படி சொல்ட்டுவாங்க
இப்பஎல்லாருமே யூடிப் தான் யூடிப் பாத்துஎ ல்லாம் சமைக்
ஆம்மா ஆனா அ துவு எப்டி சொல்றது ஒரு நல்ல இதானே யூட்யூப் இருக்குறது
ஆமாமா நல்லதுதா எதாவ் தெர்லனா கூட பாத்துக்லா
ஆமாமா அதுவு நா எப்டி சொல்றது ஒரு சில என்ன மாரி ஆளுங்களுக்லா யூடியூப் வந்து ஒரு தெய்வ மாதிரி
நீங்க வந்து யூடியூப பாத்தது சமைக்கன்னு உங்ளுக்கு இன்ட்ரெஸ்ட் வரு எனக்கு அப்டி அப்டி கூட இன்ட்ரெஸ்ட் வந்த யூட்யூப பாக்குறமா இந்த இன்ஸ்டாலைலா வருமே ரொம்ப கிரேவிங்ஸ் பண் ற மாரி வருமே ஃபுட்டு இதெல்லா பாக்குறதோட சேரி ஆனா ஒரே ஒரு வாங்கி சாப்புன்னு அப்டின் தா தோனு இது நம்ம பண்ணனு அப்டின் தோனாது ஒ ரே ஒருக்க வாங்கி சாப்ட்டு பாக்கணு அப்டின தா தோனு
அது ஆனா எப்டி சொல் றது அது நம்ம சாப்புறது பாத் தா‌ வாங்கி சாப்புல்லா தோனு சமக்கிறது பாத்தா தா இ து மார்லா சமக்கிறாங்க நம்ளு சமை க்கினுன் தோனு
ஹ
நீங்ளு சமைக்கிற வீடியோலா பாருங்க ரெடியா அப்பதா சமைக்கனு அப்டின் தோனு
ப்பே ஓ இதலா போட்னுமோ இதல்லா போனுமோ பாத்துட்டு என்ன பண்ணுவென்னா எ அம்மா கிட்ட அம்மா கிட்ட கொண்டு போய் குடுத்துருவே இங் பாரு இப்பில்லா பண்றாங்க நீ எனக்கு பண்ணிகுடு நா பண்ணனுன் யோசிக்க மாட்டே நீ எனக்கு பண்ணி குடு இது
டியாவாருக்கு நா அப்ற எங்க அம்மா கிட்ட இத முயற்சி பண்ணி பாக்குறே
அப்ப அதுவரைக்கு ஃப்ரீ டைம் இருந்தா பண்ணி தருவாங்க ஆனா இருந்தாலு நம்ம பண்ற டேஸ்ட்ட விட அது பண்ற டேஸ்ட் இன்னு நல்லாருக்கு சொல்ல போனா
ஆமா